ஹலோ கேக்குதா
ஆ கேக்கு ஆ கேக்குதா அது அப்டிதா
ம்ம்
என்ன பண்ற சும்மாதா இருக்க நீ
நானு சும்மாதா இருக்க வெல் செட் நீயே ஒரு பத்து நிம்ஷோ ஆகுமா நாலு மணிக்குடா ஆமா
எங்கடா இருக்க
வீட்ல
ஓகே சும்மதா இருக்கே இந்து இன்னிக்கு ஏழு மணிக்கு அந்த பிஸ்கெட் இங்க வருது பிலிங்கிட்ல
சூப்பர் அந்த பிஸ்கட் ஆர்டர் போடுனுமான்னு நேத்து எதுக்கு கால் பண்ட்ருந்த
ச்சோ ஆ பிரியா கால் பண்ணா
இன்னா கேப்ப
இன்னிக்கி நைட் ட்டு இங்க வந்து ஸ்டே பண்றலா எங்க வீட்ல
யாரு பிரியாவா
ஆ
ஏ
அவ எதோ மூன் நாள் ஊருக்கு போயிருக்கா
சேரி
அவுங்க வீட்டல சொல்ட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கியோ போயிருக்கா போல மூன் நாள் ஊருக்கு அவுங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்ல இந்து கால் பண்ணி அவுங்க பாய் ஃப்ரெண்ட கால் பண்ணி எதோ சொந்தக்காரங்க வீட்டு பங்க்ஷனா ஆல வர சொல்லி கூப்ட்டுட்டாங்க அவுங்க வீட்ல மூன் நாள் இல்லாம போ முடியாதா ச அதனால ஒரு நாள் நைட் மட்டு நா ஸ்டே பண்ண முடியுமானு கேட்டா அதா என்ன சொல்றது கேக்க உனக்கு கால் பண்ணே
அதா ஸ்டோரி போட்ருக்காளா
ஆமா ட்ரெயின் ஏறிடாளா எந்த ஊருன்தா தெரியல ஊரு ஊருங்கிறா எந்த ஊருகு போனான் தெர்ல
எங்க போனானே தெர்லயா
ஆஹ் வந்ததுக்கு அப்புறோ கேப்போ ஒரு ஒம்பது மணிகுள்ள வந்துருவாலா
இதா
கால்ல எல்லாரு எனக்கு த்து என தூங்க விடமாடேங்கிறாங்க மூன் நாளா அதுலா தெர்ல அதலா தெர்ல மூன் நாள்தா சொல்ட்டு நா வந்தே அப்பிடின்தா சொனா என்ன சொல்ட்டு போனா தெர்ல மூன் நாள் இல்லாம என்னால வீட் ட்டின் போ முடியாதுன்னா என்னா சொல்ட்டு போனா எதுவு தெர்ல நைட்டு வருவா இல்ல கேக்கிறே நா இன்னு ஒம்பதரை கேக் கால் பண்ட்டா
எப்போ காலைலியா
ஆ ஆமா
நேத்து காலைலியா
இல்ல இந்த மாரி கேல இதன மணிக் குள்ள வந்துருவே அப்பிடின் சொல்றதுக்கு நா தூங்கிட்டுகே எடுகல மறுடியு மறுடியு கால அதுகபுறோ அட்டன் பண்ணி தூங்கிட்ருக் கியா அப்பிடினா ஆமாம அதுகப்புறோ சாரிடி சாரினுடி சொல்ட்டு இல்ல இல்ல சாரி சாரின் சொல்ட்டு இதன மணிகுள்ள வந்துருவ அம்மா கிட்ட என்ன சொல் நா அம்மா தப்பா நெனைசிக்க மாடாங்களா அப்பிடி கேட்டா எங்க அம்மா என்ன நெனசிடாங்க அவ ஊருகு பஸ் இல்ல போலனு நெனசிடாங்க அதுவே அவ இப்பிடி கேட்டுசா ஆமாமான்ட்
அத பிரியாட்ட சொல்லு அத மொத நீ பிரியாட்ட சொல்லு ட்டு
சொல்டே சொல்டே அவ கேட்ட எங் அம்பி சொன்னாங்கனா நா நா அம்பன் சொல்லி முசிடன் அப்பிடினா ஓகே அப்பிடினா என்னே கால் பண்ணா நேத்து அவங்க அப்பா நம்பர்லந்து கால் பண்ணா
பாறே மாட்டிகிட்டே பேங்களூருல இருகாளா என்ன பண்ணடு இருகா
க்காங்களா ரெண்டு நாள வந்தரலா வானு கூட்டு போனாகளா ஒரு வாரோ ஆச்சா அவுங்க அப்பாவு அவளு மட்டு அங்க இருக் போற இருகாங்க போல அவுங்க அண்ணாலா ஊர்லதா இருகாங்க அதனாலதா ஃபோன் பண்ணாலு எடுகல நெட்டு ஆஃப்லே இருந்திருகு என்னாசி இன்டன்ஷிப் நம்ம நாளைக்கு சேந்துருவதான அப்பிடின் சொல்ல கால் பண்ணோ
தெரியு இதுக்குதா கூப்புடுவான் தெரியு எனக்கு
க்கப்புறோதா சொன்னே இந்த மாரி சட்டிஃபிகேட் பண்ணா அது எப்பிடி அப்பிடின்ட்டு கேட்டுந்தா அப்புறோ சொன்ன ப்பிடியா சரி ஓ கே மஞ்சு என்ன ஆச்சின் கேட்டா சொன்னே அவ இது மாரி சொல்லிருக்கான்ட்டு அப்பிடின் அவ மட்டு தனியா இருந்தா எப்பிடி அவளியு கூப்பிடுங்க அப்பிடின்ட்டு இருந்தா
மங்கிப்ப கூப்படமாட்டா வல வந்தா வரா என்னாங்க சொல்றோ அவதா வரமாட்றாங்க
நா சொல்ல நா சொல்லும்போது அந்த நம்பருக்கு கியுஆர் மட்டு அமுச்சிவுடுங்க அண்ணா போட்டுடுவாங்க நா அப்புறமா ஸ்கூல்ல சி காலேஜ் ஆப் சொன்னே இந்த மாரி டவுன்லோட் பண்ண சொல்லி அதுதான்னு அவுங்க என்னமோ பஸ் எதுமே போக மாட்டா போல
என்னது
உனக்கு காலேஜ் ஃபீஸ் ஒன் லேக் வந்துச்சி கிரபாக்கோ ஒன் லேக்கா ஆ சொன்னேன்னா அய்யோ இப்ப எனக்கு என்ன வர போதோ தெரிலயே ஆமா கிர்பா
அப்பணாளுக்கு ஒன்லாக் ஃபாட்டிதௌசண்ட் வரு
அதா அப்ப பஸ்ஃபீஸ்வர இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருந்தே அவரு வந்துட்டு தெரியல எங்க அப்பா புதுசா பைக் வாங்கலான்ட்டு இருக்காரு வீட்டுல முடிவுல இருக்காங்க என்ன பண்ண போறாங்கன் தெரில மோஸ்டா பஸ் இல்லன்னு நெனைக்கிறேன்ட்ருந்தா அவங்க அப் அப்பாவே தினமு வந்து காலேஜு விட்டு கூட்டு போவாரா இந்த வருஷமு அவளுக்கு ஃபோன் இல்ல
யா
அப்படிதா அவ பேசுனா ஃபோன் குடுக்க வாய்ப்புல்ல அது மாரி அவங்கிட்ட எனக்கு தெரிஞ்சி நாலுசவருசமா வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு நனைக்குறே
இருக்கா அதெல்லா அவங்க பட்ஜெட்லே கெடையாது அவங்க பிளான்லயே இல்ல ஸ்பி வாங்கி கொடு பன்னா உண்டு
அது வாங்கி கொடுத்தாலு ரெண்டு பேத்தையு கொண்டுருவாங்க
அது என்னவோ உண்மை தா
நல்ல வேல அதுவு வாய்ப்பு இல்ல என்ன பண்ண போறு ஏ நேத்த ந உன கால் பண்ணுது ஆத்தூர்ல அது வந்துருச்சுட்டா அந்த பிஸ்கட்டு
ஆத்தூருக்கே வந்துருச்சு கோயம்புத்தூருக்கு வரல
ஒங்க அப்பா வந்து ஒரு கடையில பாத்துட்டு பார்த்த உடனே ஒரு ஞாபக்கு வந்து எனக்கு கால் பண்ணாரு
வாங்கிட்டு வர சொல்ட்டியா
வாங்கிட்டு வ கரெக்ட்டா இன்னைக் கிஷோரோட ஊருக்கு போனானா ரேயாக்கு வாங்கி குடுத்துரு அப்படின்னு சொல்லி எக்ஸா இன்னைக்கு நீட் எக்ஸாமு எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுத்துருனு சொல்லி சொன்னே நறையன்ன எக்ஸாம் நல்லாஎழுதுன்னு சொல்லி குடுக்க அந்த மாரி ஒரு கிஃப்ட்டா குடுறான்னு சொன்னா நைட் ஒன்பது மணிக்கு போனோம்னா கட மூடிடுச்சா காலையு மழ டைம் இல்லையா விட்றா சோ எக்ஸாம் எழுத போயிட்டா போயிட்டா அப்படியே ஊட்டி கிளம்புறாங்க எக்ஸாம் முடிச்சுடு
ரெண்டு வேகோ ஒரே ன்டோ இத மொட்ட மாட்டில மாத்தி மாத்தி குட வெட்டி இருந்துச்சு சொல்றா
எக்ஸாம் முடி எஸ்சாமுக்கு முன்னாடி பிஸ்கேட்ட குடுத்துருன்னு சொல்லி சொன்ன நைட்டு லேட்டா போயட்டு ஊருக்கு போனாங்க கட முடிட்ச்சு கால்ல அவன சீக்கரோ எழுப்பி விட்டு ஊருக்கு அனுச்சுட்டாங்க தடா ஊருக்கு அவங்க தாத்தா ஊருக்கு கெடா வெட்டா ஆ நம்ச்சுட்டாங்க பிஸ்கட் வாங்கி குடுக்ல எக்ஸாம் முடிச்சுட் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஊட்டிக் போறாங்களா
கொழந்தைங்க இருக்கா
ஆ ஆமா அதா உங்க அண்ணா அம்மா எல்லார் அங்க போறாங்களா அதனால அவ்ங்க அண்ணா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்லிருக்கா அவங்க அண்ணா கடையில போய் பாத்தா கடையில இல்லயா எங்க அப்பாட்ட கேட்டா அந்த கடைல தா பாத் தஃம்பிங்க வேறன்ஸ் எனஃடா ஹலோ பிரேக் ஆகுதுக்க பிரேக் ஆகுது பிரேக் ஆகுது நல்லா நெட்டு இருக்க எடமா பாத்து வா
இன்னு கரெக்ட்டா பத்து நாள்தா இர்கு